ஆ
சொல்றா
என்னடா பண்ற
சும்மாதான்டா இந்த மாடிய சும்மா நடந்துட்டு இருக்கே பாட்டு கேட்டுட்டு போர் அடிச்சது அத
எனக்கு இரும்பி இரும்பி தொண்டைல்லா எனக்கு வலிக்குதுங்க
ஏ மாத்திர எதுவு போட வேண்டியதானே
ஊசியே போட்டு வந்த
ம்
திடீர்னு கிளைமேட் மாறிச்சுல
அது கிளைமேட் தா அதுதா அது எல்லாத்துக்கு ங்க அதா பிரச்சன கிளைமேட் மாறி மாறி திடீர் வெயில் அடிக்குது பனி பெய்யுது மழ பெய்யுது காத்தும் அடிக்குது எல்லா ஒன்னா ஒரே நாள்லா எல்லாமே வருது
ம் நல்லாதா இருந்தே திடிர்னு லைட்டா தலவலி இருந்துது சீ தல தானே வலிக்குதுன்னு தைலம் போட்டு படுத்து நைட்ல இருந்து சரியான சளி புடிச்சிருச்சு அப்டியே ஒரு மாரி டெம்ரேச்சர் நம்மளுக்கு வெளியல தெரில ஆனா அ உடம்புக்குள்ள அப்டிய அனலா கொதிக்கிற மாரி ஆயிடுச்சு
ம்
ஓ இது நடந்து ரெண் நாள் ஆகுது நா அசால்ட்டா விட்டுட்டே செரி நார்மல் சளி இதன அப்டின் சொல்ட்டு தய்ல மட்டு போட்டுட்டு அந்த மாரி பண்ணிட்டுருந்தே ரொம்ப சிவியர ஆயிடுச்சு நைட் தூக்கமே இல்ல இரும்பிட்டே இருந்தே அப்புறந்தா சரினு ஃபஸ்ட்டு மெடிக்கல் போனே இதுதா டேப்லெட் போடலாமான்னு அப்பறோ மெடிக்கல்ல ஒரு ரெண்டு பேருந்தாங் ங்களா அவங்க தா சொன்னாங்க ஆ இந்த மாரி ஒரு டாக்டர் இருக்காங்க ரொம்ப பழைய டாக் டர்தா ஆனா நல்லா பாப்பாங்க அப்டின்னு சொன்னாங்க அப்பறோ செரி எவ்ளோ செலவு பண்றோ இப்ப ரொம்ப உ சிவியர் ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறதுனு அப்பறோ ஈவனிக்கி மத்தியானோ மாரி இருக்கோ அப்ப தா போனே போய் பாத்தா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு எடமே தெரில
உ
அப்பற எங் தேடிட்டே இருந்தே எங்கடா ஹாஸ்பிட்டலே காணுன்னு பாத்தா ஒரு சின்ன க்ளீனிக் மாரி தா ஒரு சின்ன ரூம் மாரிதா இருந்துச்சு உள்ள போய் பாத்தா ஒரு டாக்டர் அவருக்கு இருக்கோ ஒரு எண்பது எண்பத் தஞ்சு வயசு இருக்கோ அப்பறோ அவர்ட்ட போயிட்டு அப்டியே என்ன சொல்றது என்னென்ன நடக்குது புட்டு புட்டு வைக்கிறாரு எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல அவருக்கு
ஆமாமா கண்டிப்பா
அப்பறோ இந்த மாரிலா இருக்கு அப்டின்னு சொல்லவு ஊசி போட்டுக்கோங்க சீக் க்கிர செரியாகோ அப்டி சொன்னாங்க நம்மளுக்கு தா ஊசினா பய மாச்சே ஐயையோ வேனாடாக் டர் நீங்க மருந்தே கொடுங்க அப்டின்னவு செரி உங்க இஷ்டந்தா அப்டின்னாரு அப்பறோ அங்க ஜீ பேலா இல்ல வெறு கேஷ் மட் டுந்தா
உ
அப்பறோ எ ஃப்ரெண்டுக்கு இன்னொரு பிரவீன் இருக்கான்ல அவனுக் கால் பண்ணி வர சொல்லி அப்பற குடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்ருந்த அந்த அரமண் நேரத்துல அவ்ளோ இருமல் அப்டியே என்ன சொல்றது வயித்துல ந்து எல்லா வெளிய வந்துரு போல அந்த மாரி இருமல் வந்துருச்சு அப்பறோ ஊசி க்கெல்லா பயந்தா வேலைக்காகதுன்னு நானே மறுப்டியு டாக்டர்ட்ட போயிட்டே அவர்ட்ட போயிட்டு தயவு செய்து மொதல்ல ஊசி போட்ருங்க அப்டின்ட்டு அப்பறோ ஊ சி எழுதி வாங்கிட்டு வந்து அப்றோ ஊசிய போட்டுட்டு வரவு என் அ ப்புடியே என்ன சொல்றது அந்த மருந்து டக்குன்னு வேல செஞ்சுருச்சு உள்ள போயிட்டு எனக்கு லூஸ் மோஷனா போச்சு ஒர் ரெண்டு டைமு அப்பறோ வாமிட் வந்தது அதுலே எல்லா சளி எல்லா வந்துருச்சு வெளிய இப்ப பாரு ஜாலியா படுத்து ட்ருக்கே
அது செரி
எனக்கிந்த கிளைமெட்டு மாறுனாலே இப்புடிதா பிரச்சன வெயில் அடி ச்சா ஏண்டா வெயில் அடிக்குதுன்ருக்கு மழ பெஞ்சா நல்லாருக்கூனு மழ பேஞ்சதுன்னா காச்சல் வந்துருது செரி மழையு வேணா வெயிலு வேணா காத்து அடுச்சா கொஞ்ச கிளைமெட் நல்லாருக்குல்ல
ம் ம்
தடிக்கிற கிளைமேட் வேணு அப்டின் நெனச்சா அப்ப இந்த மாரி ஒடம் சரில்லாம் போயிடுது குளிரு சொல்ல வே தேவல்ல டக்குனு வந்து சளி தொத்திக்கு காச்சல் வந்துரு என்ன கிளைமட்டுமே எங் எனக்
நீ அதுக்கு தகுந்தாப்புல கரெக்டா சாப்ட்டுக்கணு நீனு மழை டைம்ல சாப்பிட வேண்டியதா சாப்ட்டுக்கணு வெயில் டைம்ல சாப்பிட வோண்டியது சாப்ட்டுக்கணு எப்பயுமே சுடுதண்ணியே குடிக்கணு சுடுதண்ணிதா எப்பயு சுடுதண்ணிதா எப்டி சொல்றது காலைலே தண்ணி கொதிக்க வச்சு தண்ணிய எறக்கி வச்சுட்ட அப்டினா அந்த தண்ணியவே குடிக்கணு இப்ப ஒரே தண்ணிப்ப செலபேத்து டைம் ஆத்தண்ணியு அப்பறோ மினரல் வாட்டர் மாத்தி மாத்தி குடிப்பாங்க அந்த மாரி மாத்தி குடிக்காம ஒரே தண்ணி குடிக்கணு அந்த மாரிலா பண்ணிக்கிட்டாலே போது
எனக்கு இந்த தண்ணி பிரச்சன வேற தண்ணிய கொஞ்சோ மாத்தி குடிச்சாலே அதுவு எ வேலய காட்டிருது அப்பறோ சுடு தண்ணி குடிக்கிற மாரி ட்டு இருந்தாலு ச் கொஞ்சோ ஓரளவு காச்சி ரொம்ப சூடில்லேனா ஒரு அளவுக்காச்சி சூடாவே இருந்துகிட்டு ட்டே இருந்துச்சுன்னா அது குடிக்கிறது கொஞ்சோ நல்லா இருக்கு ஆறி போய்டுச்சுன்னா சு சுத்தமா குடிக்கவே தோண மாட்டேங்கிது
உ
ஃப்ளாஸ்க்கு தா ஒன்னு வாங்கணு
வாங்கி வச்சுக்க அதெல்லா எப்பயுமே ஹெல்ப்பாவு ஃபளாஸ்க்குலா தேவையான ஒரு விஷயந்தா
ஒண்ணு இருந்துச்சு அது எங்க கம்மா ஒடச்சிட்டாங்க கீழ போட்டு
ஃப்ளாஸ்க் எப்டி ஒடையு
உள்ள கண்ணாடி தான இருக்கு
ஆ உள்ள ஒடஞ்சிருச்சு
ஆமா அதனால ஹீட்டே நிக் க்கல அப்பறோ இந்த யூஸ் பண்ண வேணாணு சொல்லிட்டாங்க உள்ள இருக்க அந்த கிளாஸ் பீஸ் எல்லா கீழருக்கு அது நம்ம வய் கிழச்சிரு அப்டி இப்டின்னு சொன்னாங்க அப்புறோ நாங்க தூக்கி போட்டோ இன்னொரு ஃபிளாஸ்கு தா வாங்கணோணு நெனச்சிக்கிட்டே இருந்தே வாங்கர்த்துகே முடிய மாட்ட எது எதேதோ செலவு பண்றோ இதெல்லா முக்கியமான விஷயோ கண்டிப்பா வாங்கணு நாளைக்காச்சு போய் வாங்கிட்டு வந்துடுறே
ஆமா அதெல்லா தேவையான ஒரு விஷயந்தா வ
ஆனா எனக்கு இந்த ஆ மழ காலோ கொஞ்சோ புடிக்கு அது என்ன சொல்றது லைட்டா மழ வர்றதுக்கு முன்னாடி இருட்டிட்டு வரு அப்பறோ மழ வந்தாலு செரி வர் இல்லினாலும செரி அந்த கிளைமேட்டே ஒரு மாரி சில்லுனாகி ஒரு மாரி ஆனா சோம்பேறிதனமா வீட்டுக்கு வந்த
ஆமா அது ஒரு மாரி சுறுசுறுப்பாகவே இருக்
ஆ ஒரு மாரி தூங்கிட்டே படுத்தே இருக்கணும் போல இருக்குனால பெட்ஷீட்ட போட்டுட்டு உக்காந்துட்டே
ஒரு மாரி மந்தமா இருக்கு ஒடம்பு
ஒரு மாரி அந்த ஒரு சொல்லுவாங்கள்ல மந்தமா இருக்குது அப்டின் சொல்ட் டே அதா இந்த மாரி ஆயிடு அது நல்லா அந்த டைம்ல நல்லா சூடா ஏதாவது சாப்டுட்டு
ம்
அப்பறோ கரண்ட் விட்டு போயிடுல அந்த டைம்ல எல்லா அடிக்கடி லைட்டா ஒரு ஒரு இடியோ ஒரு மின்னலோ அடிச்சாக் கூட கரண்ட்ட கட் பண்ணி விட்ருவாங்க எனக்கு நார்மலாவே கரண்ட்டு போனா புடிக்கு நைட்டைம்ல எல்லா அதுஎன்மோ சின்ன வயிஸ் இதுலருந்து அது ஒரு புடுச்சுருச்சு ஏன்னா நா சின்ன வயிசா இருக்குறப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா நா கிராமத்துல தான இருந்த அப்போ இங்க பக்கத்து பக்கத்து வீடு தான கரண்ட்டு போன ஒடனே எல்லா வெளியில வந்துருவாங்க ஒக்காந்து நல்லா கத பேசி ட்டு ரொம்ப நேரோ கரண்ட் வரலேன்னா எல்லா சாப்பாடெல்லா எடுத்து வெளிய கொ கொண்டு வந்து ஒக்காந்து சாப்டுட்டு அந்த காத்து என சூப்பராருக்கும் அதுஒரு மாரி ஜாலியா அதனால கரண்ட்டு போனா எனக்கு பிடிச்சிறும்
அது செரி நம்ம என்னைக்குமே பணி காலந்தா நமக்கு ந நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அவ்ளோ தா
ஓ உடம்பு தாங்கிக்
என் உடம்பெல்லா நல்லாவே தாங்கும்
சூப்பரு
அதெல்லா அ அது தா நா அது இல்லாம அந்த டைம்லயே நா சுடுதண்ணி குளிக்க மாட்டேன் பச்சத்தண்ணில தா குளிப்பன் நானு
எப்டிடா நீலாம் கடவுள் கடவுள் குழந்தை தா போ உனக்கு இந்த ஒடம்பு சரில்லாம போகுறது அந்த மாரில இந்த கிளைமேட் சேன்ஜ் அந்த மாரிலா ஆகாது
அது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ அப்டி ஆகும் ஆனா நா அப்டி அவுரப்ப என்ன ஆகுனா நா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவன் ஆன்டிபயாட்டிக் அதுவும் ஹெவி டோஸ் அ போட்டுருவேன் ஒரு நாலு நாளைக்கி மாத்திர எடத்துக்குங்க அது எப்டியும் அடுத்த ஒரு ஒன்ற வருஷத்துக்கு தாங்கும் அது
பார்ரா ஆனா சில பேர் சொல்லுவாங்க பாத்திருக்கியா காய்ச்சல் வர்ரது நல்லது அ ஒடம்புல இருக்குறத ஆ வெளிலல்லா எல்லா கெட்டது எல்லா போய்டும் ஒடம்பு வந்து கிளீன் பண்ணி குடுக் இருக்கிறதுதானே காச்சல் சலியில்லா புடிக்கு அப்டின் சொல்லுவாங்க அதெல்லா நா சும் மா நம்பள மனசு தேத்திருக்குறதுக்காக சொல்றாங்களோன் நெனச்சு
இல்ல இல்ல உண்மதா
போல ஒடம்பு சுத்தம் பண்ணி குடுக்குறது
இல்ல சாப்புறது அங்க சில விஷ்யங்கள் இருக்கு கரெக்டா அதுக்கு தகுந்தாப்புல சாப்டுட்டோ அப்டின்னா எந்த பிரச்சனையு ஆவாது
அது வேணா உண்மதா எனக்கெல்லா சும்மாவே ஒன் னுமே சேராது ஐஸ்கிரீம் சாப்டா சேராது கரும்பு ஜூஸ் இந்த கரும்பு ஜூஸ் கத உனக்கு தெரியாதுதான ஒரு டைமு கரும்பு ஜூஸ் ஆசப்பட்டு குடுச்சுட்ட
ம்
பாத்தா குடுச்ச அடுத்த நாள் டைஃபாய்டு வந்துடுச்சு நம்ப முடியுதா உன்னால ஹா ஹி ஹி ஹு
கரும்பு ஜூஸ் குடுச்சதுக்கு டைஃபாயிடா
ஆமா நா இப்ப வரைக்கு கரும்பு ஜூஸ் குடிக்க மாட்ட அந்த கிளைமேட்டு அதெல்லா சேந்து வந்துருச்சா இல்ல கரும்பு ஜூஸுக்குதா எனக்கு டைஃபாய்டு வந்துருச்சா ஒண்ணுமே எனக்கு தெரியில டாக்டர்ஸ் கரெக்டா சொல்டாங்க உங்களுக்கு வெளியில சாப்புறதுல்லா சேர மாட்டிகுது அதனால நீங்க கரெக்டான எடோம் பாத்து ஃபுட்டு பாத்து சூஸ் பண்ணிதா சாப்புன்னு அப்டின்டாங்க அது ஒரு டைம் வந் இருந்தா கூட பரவால்ல அந்த டைஃபாய்டு தொடர்ந்து மூணு வருஷோ வந்துச்சு சேம் அந்த பெஃப்ரவரி மந்த் து மார்ச் மந்த்து இந்த ரெண்டு மாசத்துல மூணு வருஷோ தொடர்ந்து டைஃபாய்டு
அது எப்டி ஒரு வருஷோ வந்துட்டாலே அதுக்கு அது க்கான ஆன்டிபயேட்டிக்லா ஹெவியாதா குடுத்துருப்பாங்க அதுவே நல்லா காப்பாத்து
அது என்ன என்னன்னே தெரியில அந்த மூணு வருஷோ போட்டு பாடா படுத்திருச்சு கே வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு நாளைக்கு காச்சலா இருக் இருக்கு அந்த கையில வந்து அந்த ஊசி இருந்துட்டே இருக்கு டெய்லியும் போயி போயி நர்ஸ்கிட்ட போயி போட்டுட்டு வர மாரிதா ஆச்சு ஹாஸ்பிட்டல்ல தங்கக்கூடிய அளவுக் இல்ல பக்கத்திலயே நர்ஸ் இருக்காங்கன்ஸ் சொன்னோனே ஊசி எல்லாம் குடுத்துட் டாங்க சேரி போய் போட்டுக்கோங்க அப்டின் சொல்ட்டு அப்புறோ அந்த மாரிலா நெலமை ஆயிடுச்சு ஐயோ ஐயையோ எனக்கு அப்டியே மயிக் மயக்க வர மாரி இருக்கு நா மாத்துர போட்டது ஒரு மாரி இருக்கு நா கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறோ உங்ககிட்ட வந்து பேசுற
ஆ சேரி ஓகே ஓகே ஒடம்பு பாத்துக்கோ
வேன் நெனைக்கிற சேர் நா இப்
சேரி சேரி சேரி ஓகே ஓக் ஒடம்பு பாரு நீ நாளைக் கூட கூப்டு ஒன்னு பிரச்சன இல்ல
ம் சேரி ஓகே
ஆ செர் ஓகே பாரு நா கூப்புற்ற ம் செரி செரி